ஹலோ
எப்டி இருக்கீங்கா
ஹலோ
ம் சொல்லுங்க கேக்குதுங்களா
பேசுறதே கேட்கல சவுண்டாவே இல்ல ரொம்ப மைல்டா இருக்கு
உங்க உங்க சைடுதா காத்தடிக்கிது ஃபேனு கிட்ட இருக்கீங்கன்னு நெனைக்கிறே அதா உங்களுக் கம்மியா கேட்குது
இல்லியே ஃபேனுக்கு நேரா இல்லியே
காத்தடிக்கிற சத்தோ கேட்குதே காத்து வர மாரியே சத்தம் கேட்குதே உங்க கிட்ட
அப்டி ஒரு வேல மூச்சு காத்தா இருக்குனு நெனக்கிறே
மூச்சு காத்து இவ்ளோ வேகமா வருது அலையடிக்கிற மாரி கடல் அலையை அடிக்கிற மாரி
ஆமா வருங்க சில நேரங்கள்ல அது கூட அப்டி வரதா செய்யு
ம் ம் அப்டி வரதுன்னா பயங்கர டென்ஷனாருந்தா தா அப்டி வரு
ஆமா நமக்கு பல டென்ஷனு ஆ ஃபுல்லாவே ஃப்ரெஷரா தானே இருக்கோ அப்டிங்கிறதுனால எல்லாமே வரு இல்லாதது கூட வரு
ம் ம் சரிபண்ணிர்லா
ம் ஷேர் கண்டிப்பா சரி பண்றது கூட ஆள் இருக்கதா செய்றாங்க
கண்டிப்பா ம்
நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க சாப்டிங்களா
ம் சாப்டேன்னா சாப்டேன்னு நெனக்கிறே சரியா ஞாபகமில்ல
சாப்ட்டது கூட ஞாபகோ இல்லயா அப்டி என்ன அவ்ளோ பிஸியா இதுந்துடீங்களா எதா ஒர்க்குல
ஆமா கொஞ்சோ பிஸி வேல கடைக்கொல்ல போய் வந்துட்டு ஸ்கூல் ஒர்க் முடிச்ட்டு அதுக்கப்றோ வீட்டுக்கு வந்துட்டு ஆ என்ன சாப்ட்டேனா நேம்பு கஞ்சி சாப்ட்டே அதுக்கப்றோ வட சாப்ட்டே அதுக்கப்றோ ஒரு இஞ்சி டீ சாப்ட்டே ஆப்பிள் சாப்ட்டே
அது சாயங்காலோ நைட்டுக்கு
அவ்ளோதா அதுவே ஃபுல் ஆயிருச்சி அதுக்கு மேல என்ன சாப்ட முடியு இல்ல இல்ல ஏன்டி இதுக்கப்றோ சாப்டுவே ஒரு நாலு மணி அப்போ சாப்டுவே கப்சா சாப்டுவே
ம் ஹூ வேற என்
இது ஆமா இன்னக்கி சமைச்சி வச்சிட்டே வந்துட்டே வெரஷா ஆக்சுவலா வேல மூணு மணிக்கு எஞ்சி சமைக்கிறதா தா ஐடியா இருந்துச்சி அதுக்கப்றோ பாத்தே நாமளு முழுச்சிட்ருப்போ அதுக்கப்றோ திடீர்னு சப்போஸ் தூங்கிட்டா சமைக்க முடியாமயே போயிட்டா காலைல என்ன சாப்றது சேரி நம்ம சமச்சே வச்சிருவோ ஆமா அதனால சமைச்சு ஆட்பாக்ல போட்டு வச்சுட்டு அ சிக்கன் மட்டு ஃப்ரை பண்ணணு அத கூட காலைல எஞ்சி கூட ஃப்ரை பண்ணிருவே அதுக்கப்றோ நல்லா சம ஆம நல்லா சாப்பிட வேண்டியதுதா கப்சா வேற கப்சான்னு சொன்னோட னே இந்த நாக்குல அப்டியே எச்சி ஊறுது
ம் ம் அது செரி
அருமையான ஒரு சாப்பாடு இல்ல அதனாலதா ஏனா அவங்களுக்கு எனன்ன கொடுக் போட்றாங்க சாப்டுங்க
ம் குடுத்துடுங்க நானு நைட்லா பட்ணியா தா இருப்பே ஒரு மூன்ர நாலு மணிக்கி வந்துச்சின்னா சாப்ட்டு கொஞ்ச தெம்மா வேல பாக்கலா
ஓ அது சரி அது சரி ஆஹ இன்றைய பொழுது எப்டி போச்சி தூங்கியே கலஞ்சதா
இன்றைய பொழுது தூங்கி எந்திரிச்சா அதுக்கப்பறோ ஆ எங்க சொந்தக்காரவுங்களா வந்துருந்தாங்க அதனால வெந்தய சாப்பாடு வச்சி சிக்கன் கிரேவி அதெல்லா சாப்ட்டோ
ஓகே ஓகே அப் ஏ என்னாச்சி இன்னக்கி என்ன ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்களா வந்துருக்காங்க
எதேர்ச்சியா வந்தாங்க சொல் சொந்தக்காரங்க சொல்ட்டு வருவாங்களா சொல்லாமதா வருவாங்க
ஓ சொல்லாம வந்துட்டாங்க செரி செரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா பேசுவீங்களா எப்டி
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முன்னொரு காலத்துல இருந்தாங்க இப்பல்லா யாருமே இல்ல
இப்ப ரீசண்ட்டா எந்த ஃப்ரெண்ட்ஸ்மே இல்லையா
ம்ஹூ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இக்குறாங்க அதுலயு ஒருத்தர் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு ஒருத்தரு இங்க தா இருக்குறாரு இன்னொருத்தர் கொஞ்சோ தூரமாக இருக்கார் நாங்க நாலு பேர் மீதி எல்லாருமே இருந்தாங்க ஒரு முப்பது நாப்பது ஃரெண்ட்ஸ் இருந்தாங்க
இல்லயே நா ரீசெண்டா ஏதோ ஃப்ரெண்டு கிடச்சதா நா கேள்விப்பட்டனே
அப்டிங்களா எனக்கு தெரியாம அப்டி எந்த ஃப்ரெண்டு
அப்டியா
ம்
உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாம எப்டி இருக்கு
அதா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப எனக்கு தெரியாம இருக்காது ஏதோ ஆ ஞாபக மறதி போல இருக்கு அம்னீஷியா சீக்கிரமே மறத்திரகூடிய வியாதி இருக்கு என்ன பண்றது
எப்டி
சீக்கிரமே மறந்துரக்கூடிய வியாதி இருக்கு
அப்டியா அது என்ன வியாதி அந்த மாதிரி வியாதில்லா இருக்குமா
ம் ஞா ஞாபக மறதிலே அட்வான்ஸ் லெவல்லா பாத்தீங்கன்னா ஏ இப்ப நம்ம கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி சூரியா இல்லையா பதினஞ்சி நிமிசத்துக்கு மேல நியாபகம் இருகாது அவருக்கு அந்த மாரிதா
அப்டியா அதுவேற ஒன்னு இருக்கா
ம் ஆமா ஷார்ட் டேம் மெமரி லாஸ் அப்டின்னு சொல்லுவாங்க அத
ஓ ஓகே ஓகே
ம்
எனக்லா அப்டி எதுவுமே மறக்காது இப்ப உக்காந்து பேசுனோன்னா அத அப்டியே மைண்டுல அப்டியே
நங்கூரம் மாரி அப்டியே உங்களுக்கு இருக்கு ம்
ஏன்னா எனக்கு வந்து மூளை அப்டிங்கிறது வந்து முந்நூறு கிலோல இருக்கு அப்டிங்குறதுனால எனக்கு எல்லாம் ஆ
முந்நூறு கிலோல இருக்குங்களா
ஆமா என்னோட மூளை வந்து முந்நூறு கிலோல இருக்கு அதனால நா என்ன சொன்னாலு அத அது என்னோட மூளை வந்து கேட்கு
ஸ்டோரேஜ் வந்து ஹெவியா இருக்கு உங்களுக்கு அ
ஆமா ஆமா
பரவால்ல ஹார்ட டிஸ்கே உங்களுக்கு தாண்டே வச்சட்டு போச்சு
தலைய அப்டி தா பண்ணிட்டு எப்டி
அது அதா ஹார்டி ஸ்கு மெமரி கார்டுன்னு சொல்லுவாங்கள அதா அதவிட உங்க மூளை வந்து ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு போல
அதா சொல்லிட்டேல முன்னுத் அறுவது கிலோ இருக்கிறப்போ அதில வந்து எவ்வளோ ஸ்டோரேஜு கிட்டத்தட்ட ஏ தர
கண்டிப்பா கண்டிப்பா மொத்த ஒரு ஒரு நூற்றாண்டுதே ஏத்தலா போல இருக்குது
அப்டியா
ம் ஒரு நூற்றாண்டு கி பி கி முன்னு சொல்லுவாங்களே அந்த மாரி ஒரு நூற்றாண்டுக்குண்டான மொத்த வரலாறு ஸ்டோர் பண்ணலா
செரி அப்றோ பிள்ளைங்களா என்ன பண்றாங்க
எல்லா தூங்கிட்டாங்க ம் எல்லா உ இன்னைக்கி நேரமே தூங்கிட்டாங்க
அப்டியா சீக்கிரமா துங்கிட்டாங்க
ஆம்மா
ஓகே நல்லது தானே எப்பயுமே சீக்கிரமா சீக்கிரமா நம்ம தூங்குறது எப்பவுமே நல்லது உடல் ஆரோக்கியமா இருக்கு அத விட்டுட்டு ரெண்டு மணிக்கி கேளுங்க அத விட்டுட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எந்திச்சு வேல பாக்குறது இதெல்லா நல்ல ஒரு பழக்கமே இல்ல இதெல்லா மாத்திக்கணு இந்த ஸ்நாக்ஸுங்கிறது வந்து மத்தியானோ அந்த காலையில எப்டி சொல்றது ஹலோ
ம் சொல்லுங்க கேட்டுட்ருக்கே நீங்க சொல்லுங்க அறிவுரை கேட்டுட்ருக்கே சொல்லுங்க
ஒ அறிவுரை கேட்டுருந்தீங்களா நா நல்லதுக்கு தா சொல்லுவே
நல்லதுதா சொல்றீங்க நீங்க நல்லது சொல்றீங்க அதா கவனிச்சட்டுருக்கென்னு சொன்னே நானு
ம் நா சொல்ல வந்ததே அப்டியே டக்குன்னு மறந்தே போயிடுச்சு எனக்கு
நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு வேல பாக்கக்கூடாது ஸ்நாக்ஸ் கண்ட டைம் சாப்பிடக்க கூடாது மதியம்னு சொன்னீங்க அது வரைக்கு கேட்டுட்டு தா இருந்தே நானு
அந்த சொன்னத மறந்துட்ட போல ஆமா நம்ம எப் எப்போவுமே நமக்கு வந்து இப்போ நைட்டு வந்து தூங்குறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியோ ஏன்னா நாம தூங்குனா தா நம்மளுடைய உறுப் ஒடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸூமே
ம்
தூங்கு நாம தூங்காம இரு க்கும் போது அந்த பா ஒடம்புல இருக்க அந்த பாகங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்டிங்கறப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்னா நைட்டு முழிச்சிருந்து முக்கியமா அந்த கம்ப்யூட்டருல வேல பாக்குறது இதெல்லா இருந்துச்சுன்னா கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாகு அது வந்து நறைய பேருக்கு வந்து தெரி தெரியறது இல்ல ஆ வேல பாக்கணு அப்படிங்கிற ஒரு இது அப்டி பண்ணிட்டுருக்காங்க ஆ சோ அதெல்லா மாத்திக்கிட்டு
அப்படிங்கிறப்போ அவங்கப்படி கண் முழிச்சு வேல பாக்குற மாரி அவங்களுக்கு சூழ்நெல இருக்கலா ஒரு வேல
ஏ மாத்திக்க நெனைச்சா மாத்திக்கதா செய்லா இப்ப நம்ம வேல பாக்குறது எதுக்கு நம்ம ஓடம்பு நல்லா இருந்து நல்லா இருந்தா தா நம்ம வேல பாக்குறது நம்ம ஒழச்சு சாப்டணு அப்டிங்கறது நம்மளுடைய ஒடம்புக்காக தா ஆனா நம்மளுடைய ஒடம்பையே வருத்திக்கிட்டு நம்ம வேல பாக்கறோ அப்டிங்கிறப்போ எதுக்கு அந்த காசு
கரக்டு தா தேவையில்ல தா நம்ம மாத்திக்கலாம அப்போ ம்
அதனால சொல்றே ஆ நைட் தூக்கங்கறது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயோ அப்டி தூங்கனா மட்டு தா நம்முடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக் கு அத வந்து புரிஞ் வந்து நடந்துக்கிட்டா ஆ எல்லாருக்குமே நல்லாருக்கு
நல்லது
ஆ ஒரு சில ஆட்கள் வந்து அத புரிஞ்சு யாம இருக்காங்க அவங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுங்கதும் நமக்கு தெரியல
அத புரிஞ்சுக்கூடியவங்கட சொல்லலா புரிஞ்சுக்க கூடியாதவகளுக்கு மண்ட மேல அடிச்சிதா சொல்லணு
ஆர் அப்படியே இருக்காங்க
ம் அப்டிப்பட்டவங்களுக்கு அடிச்சுதா சொல்லணு
ம் என்ன பண்றது கோம் கோமாதா வரும்
ம் ம் கோவர நேரத்துல டக்குன்னு போய் ஒரு கிளாஸ்லா டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த கோவோ அடங்கிரும்
அப்படியா அது இந்த தண்ணி குடித்த தா இந்த கோவ அடங்குமா வெந்நிலா குடிச்ச அடங்காதா
வெந்நீர் குடிச்சா த தா சூடதா இருக்கு கு குளிர்ந்து நீர் அத மட்டு எடுத்துக்கிட்டு ஒரு க்ளாஸ் குடிச்சா அந்த கோவோ வந்த கோவோ அப்டியே அடங்கிரும்
ரொம்ப மண்டைக்கு சூடு ஏறிரு
ம் அப்பனா நீங்க ஐஸ் இருக்குல ஐஸ் எடுத்து தல தலமேல ஒண்ணு வச்சக்கங்களா ஐஸ் கட்டி எத்து ஒரு வச்சிக்களா
ஓ அப்டி அதுக்கப்பற அவ்வளோதா சோலி முடிஞ்சுடுமே
இல்லையே நா ஒரு சின்ன ஒரு ஐஸ் கியூப் தா சொல்ற ஒரு ஐஸ் கியூப் சாப்டோன்வச்சுங்ளே
ஆமா இப்போ எனக்கு இருக்க சுிச்சுவேஷனுக்கு வந்து சின்ன ஐஸ் க்யூப் கூட ரொம்ப ஒரு பாதிப்பு தா அந்த ஐஸ் கியூப்புங்குறது வந்து கையால தொட்டாலே என்ன பொறுத்தளவுவில எனக்கு பாத்தாலே பயம்ன்னே சொல்லலா அப்டி ஒரு நெலமைக்கு நா தள்ளப்பட்டுட்டே
கண்டோ தண்ணியில கண்டோ சொல்லுவாங்களா அந்த மாரி ஐஸ் கட்டி கண்டோ உங்களுக்கு
ஆமா ஆமா ஆமா ஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர ஐஸ்ன்னா நான்ன அவ்ளோ எப்டி சொல்றது ஐஸுக்கு நா அடிமண்ணே சொல்லலா ஆனா இப்ப வந் து அதெல்லா சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு ஓடம்புக்கு வந்து ரொம்ப கேடுன்னு சொல்லிட்டு
அது கண்டிப்பா உங்களுக்கு எதிரிய ஆயிடுச்சு
எப்டி
ஐஸ் சொன்னனே மொதல்ல நீங்க அடிமையா இருந்தீங்க இப்போ உங்ளுக்கு எதிரி ஆய்ச்சுன்னு சொல்ல வந்தே
ஆமா இப்போ ரொம்ப எதிரி ஆய்ருச்சு ஐஸ்ஸ பாத்தாலே பயோ அப்டிங்குற ஒரு இதுக்கு வந்துருச்சு ஏனா ஒடம்புல வந்து நறைய பார்ட்ஸ்ஸூ நறைய பாகங்கள் வந்து பாதிக்கப்பட்ருக்கு அதெல்லா சரி பண்ணணுனா அ நல்லத மட்டு எடுத்துக்கணு கெட்டத்த எல்லாத்தையு ஒதுக்கி வச் அப்பதா நம்ம ஒடம்புமே ஆரோக்கியமா இருக்குனு நா நெனைக்கிறே
ம்
இப்போ கூட மணி இங்க வந்து பத் தாகுது பத்தா ஒன்பது ஆகுது நானுமே இன்னு கொஞ்சோ நேரத்துல ஒரு பத்து பதினொன்னுக்லா தூங்கிடுவே சீக்கரமா தூங்துனாதானா சீக்ரமா எழுந்திருக்கலா அப்டிங்றதுனால
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல பழக்கோதா அது
ம் சேரி ஓகே ஓகே நா மீண்டும் கூப்புட்றே ஆ நன்றி